சொல்லுங்க ப்ரோ
சொல்லுங்க பதர் நல்லாருகீங்ளா
ஈ நல்லாருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நல்லாருக்கே
ன்னா ப்ரோ பண்றீங்க
ம் நா ஒர்க் பண்ணிட்டு தா பதர் இர்க்க
ஓக்கே ஓக்கே என்னா ப்ரோ ஒடம் சரில்லியா
இல்ல இல்லல் லல்லல் லல் லல்ல நா இவ்ளோ நேரோ ரெஸ் சுட்டுதுட்ருந்த தூங்கிட்ருந்தே இப்பதா எந்துருச்ச அதுனால கொஞ்சொ த்ரோட் அப்டிதாருக்கு அதுக்கப்றோ போ போ சரியாயிரு
இன்னா ஒர்க் ப்ரோ பண்றீங்க
நா ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஸுல்ல இருந்த பிரதர் இப்பதா நா வந்து ஒரு மூணு மாசோ வீட்லருக்கே இப்ப வெ விவசாயோ பண்ணிட்ருக்கோ
செர் ஓக்கே ப்ரோ சூப்பர் ப்ரோ விவசாயமா சூப்பர் ப்ரோ நம்பளு ஸ்டார்ட் பண்லா ப்ரோ
ஓக்கே ஓக்கே நீங்க என்ன ஊரு
நம்ப இங்க ப மரக்கானுவா தெரியுமா ப்ரோ
மரக்கோனொ சொல்லுங்க நா திருச்சி
அப்டிங்களா
நம்ப திண்டிவனோ தாண்டி தானே
அ கரெக்ட்டா சொன்னீங்க அங்கதா அந்த சைட் தா மரக்கானத்துக் கொஞ்சொ பக்கத் நடுவுல இருக்கு அந்த எடமு ந்த இடமு மாரி
என்ன ஊருங்க சென்னை பைபாஸ் தா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
அ கேக்குது ப்ரோ
சென்னை பைபாஸ்ல தானெ ஊரு
ஆமா ப்ரோ அந்த கடல் ஓட்ல தா ப்ரோ
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே அங்குட்டு ஃபுல்லா பெல்லா பலங்ளா
இங்க நம்ப லைன்ல அந்தளவு பெருசா இல்ல ப்ரோ அந்த கடலூர் போங்க தா ப்ரோ
ஓக்கே ஓக்கே நம்ப நம்ப ஏரியால என்ன விவசாய அதிகமாருக்கு
நம்ம சைடு நெல்லுதெ நெல்லு தா ப்ரோ
நெல்லு தா
ஆம்மா அ வாழ வாழலா இல்ல ப்ரோ நெல்லு தா
பரவால்ல பரவால்ல வாழ்த்துகள் அங்க மு மு மு போகும் ப மூணு போகமும் நடுவாங்கலா இல்ல எப்டி வருஷத்துக்கு ரெண்டு போகொந்தானா
அப்பற எப்டி ப்ரோ வருஷத்துக்கு ரெண்டு அதுக்கப்பற நடுவுல வேர இது போடுவாங்கோ ப்ரோ தடுப்புஸ்லி வெள்ளரி
ஓ அது மாரி நடுல அ சீசனுக்கு ஊண்டு பயிரு ஊணிருவாங்க பரவால்ல பரவால்ல வாழ்த்துக்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஓ கெமிஸ்ட்